ஹலோ கேக்குதுங்ளா ஆ கேக்குது ஆ ஓகே நீங்களே எதா ஒண்ணு பேசுங்க
எங்க இருக்கீங்க
நா ப்ரூ ஃபில்ஸ் மால்ல இருக்குறே
ஆ ஓகே
அ
இன்னிக்கு டே எப்டி போச்சு
என்னங்க
இன்னிக்கு டே எப்டி போச்சு
ஓ இன்னிக்கு டேலா நல்லா போச்சு காலைல தேட்ரு போய் படோ பாத்துட்டு அப்றோ இப்போ ப்ரூ ஃபில்ஸ் மால் வந்துருக்கோ
என்ன மூவி
நாங்க் க இது கருப்பு பாத்துட்டு வந்தோ
ஓகே ஸ்டோரி எப்டி இருக்கு
ஓ ஸ்டோரியெல்லா நல்லாருக்கு
எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க ஸ்டோரிய
ஸ்டோரி எக்ஸ்ப்ளைன் பண்றதா ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து எமோஷ்னலா போகு மலையாளம் சீன்ஸா போகு அவுங்க அப் பாவு புள்ளயு வருவாங்க ட்ரயின்லந்து எறங்குனோனே ஆட்டோக்கு நிப்பாங்க அது என்னென்நனா திருடங்க வந்து இந்த செயின்லா அடிக்கிறவங்க வந்து அவுங்க அறுவது பவுன் சவ சவரோ எடுத்துட்டு போய்ருவாங்க அறுவது சவரோ நகய
ஆ
அவுங்க இவுங்களுக்கு போய் கம்ப்ளைண்ட்லா குடுக்கும்போது கோர்ட்லேலா போய் தா வாங்கனு அப்டின்னு சொல்லி அப்டியே ஒரு நாலு மாசோ அப்டியே இழுத்தடிச்சிருவாங்க கோர்ட்ல போனாலு
ஆ
அதுக்கப்றோ இவுங்க அப்ப லாஸ்டா சூர்யா வருவாரு சூர்யா வந்து அவுரு இந்த சாமி கேரக்ட்ரு கருப்புராயன் கேரக்ட்ரு அவுரு தா அந்த கேரக்ட்ரு அவுருவந்து வாதாடுவாரு அதுக்கப் றோ கரெட்டா எல்லா கட செயின்னு கரெட்டா கெடைக்கும்போது அவுங்க பொண்ணு எறந்துரு அவுங்க பொண்ணு கொஞ்சோ லிவர்ல கொஞ்சோ பிரச்சனையா இருந்தது அதுக்காக தா இந்த லிவர் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக காசு வேணுன்ட்டு நகய‌ அவு ங்க ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்துருக்காங்க இங்க காசு மாத்தி நம்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிலா அப்டின்னு பாத்தா இதாயிரு அப்றோ கரெட்டா ஒரு சூரியா இது பண்ணும் போதே அவுங்ளுக்கு அவங்க பொண்ணு எறந்துரு சோ இதுக்கு மேல இந்த கோர்ட்ல தப் பு நடக்கூடாது அப்டின் சொல்லி ட்டு பாலாஜி வருவாரு
ஓகே அவர் என்ன கேரக்டர் அதுல
அவுரு வந்து வில்லன் கேரட்ரு அவுரு தா
ஆஹ் சேரி சேரி
வருவாங்க கோட்ல வந்து வாதாரவங்க வில்லன் கேரக் ரா இருப்பாரு சட்டிய வாங்கிருவாரு சாமி கருப்ப வந் து பாலாஜி முன்னாடி வருவாரு செரி நீங்ளே வந்து திரு துங்க இந்த கோர்ட்ல வந்து நீங்களே கரெட்டா வா தாடி அவுங்குளுக் பொண்ணுக்கு நகைய வாங்கி குடுத்துருங்க அப்டின்னு சொல்லம் போதே அந்த ஒரு மாரி வரதெல்லா சொல்லுவாங்கள அந்த மாரி மாறி வந்து அவுரு சூர்யா வந்து அந்த வாதாடுவாரு
ஓ சா
ஆ ஆமா ஆமா அதேதா ஆ சாமி மே வந்து மாறி வந்து வாதாடுவாங்க வாதாடி செரி அப்டின் சொல்லு போது கரெட்டா அவுங்க கேஸ் பைல் வந்து நாலு பேத்துக்கிட்டருக்கு அத அப்றோ சொன்ன சூர்யாக்கு எதுக்கே நா மூணு பேர் நின்னுட்டுருப்பாங்க
ஆ
அவுங் கிட்டருந்தெல்லா போயி அவரோட பவர வெச்சி அதெல்லா கரெட்டா கிழிச்சி போடம்போது இது வந்து பாலாஜி பாத் திருவாரு நம்ம என்ன டீல் பண்ணிருக்கோ நம்ம வந்து இந்த பவர் யூஸ் பண்ணக்கூடாது நேர்மையோட வாய்ங்க் குடுக்கனு அப்டின் சொல்ல போது சேரி சட் திம் பண்ணுங்க அப்டின் சொல்ல போ சூர்யா சத்தியு பண்ண மாட்டாரு ஆப் அப்றோ லாஸ்ட்டா அவுங்க வந்து அவரே கையெடுத்து இப்டி சத்தியி பண்ணி வக்குவாரு அதுலருந்து அவரு நேர்மையா இருப்பாரு பவர்லா யூஸ் பண்ண மாட்டாரு அந்த மாரி அப்டே எமோஷ்ல சீனே ஃபுல்லா எமோஷ்னலா தா போகு ஐ நானால அழுகல நா இதோட மூணாதாட்டி பாக்கறே அந்த படத்த ரெண்ட் தாட்டி தேட்டர்லியு ஆ ஒண்ணு வந்த் து ஃபோன்லையு பாத்தே ஆ வந்துருச்சி எங்க சித்தப்பா அம்ச் உட்டாரு ஆமா ஆமா தேட்டர் பிரின்ட்டு தா வந்தது
செரி செரி
ஆ மூ ரெண்டு மண் நேரோ
ரெண்டு மண் நேரோ படத்த நாலு நிமிஷ்த்துல சொல்லி முடிச்சிருக்கீங்க
ஆ ஆ
என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கலாய்ச்சிட்ருக்காங்க போல
இல்ல இல்ல கலாச்சிட்டுல் இல்ல ம் பாக் பக்கத்து நின்னு பேசிட்ருக்கறாங்க ஆ பக்கத்துலந்து பேசிட்ருக்கறாங்க நீங்க இனி படத்துக்கு போலயா செரி செரி போங்க நல்லா இருக்கு ப டமா இன்ட்ரஸ்ட் இல்லியா யார் ஓ செரி செரி ந ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுங் கோட போனே இப்போ எ அத்த பொண்ணு தங்கச்சி அப்றோ அவுங்
ஜாலிதா
ஆ ஹா வேர் லீவ் வுட்டாலே ஜாலியா தானருக்கணு
லீவா நீங்க ஸ்கூலா அப்ப
இல்ல இல்ல நா காலேஜ் செகெண்ட் இயர் படிக்கிறே ஃபஸ்ட் இயர் மு அ செம்மு முடிஞ்ச ஒனே லீவ் வுட்ருக்காங்க
ஓ சேரி சேரி
நீங்க ஸ்கூலா காலேஜா ஆமா இப்ப செகண்ட் இயர் போற செரி செரி
என்ன சாப்ட்டிங்க
நா இன்னைக்கி காலைல என்ன ஜூஸ் குடிச்சோ மொளாம்பள ஜூஸு கூட வேற எதுமே இன்னியு சாப்பல்ல
காலைல ஜூஸ் குடிச்சிது இன்னுமா
ஆமா இன்னி வரைக்கு அப்டியே தா இருக்குறோ
எப்படிதா பசிக்கலையா
பசிக்கிது தா சாப்புர கைல காசு இல்ல இருந்த காசு எல்லா செலவு பண்ணிட்டோ
ரைட் அப்ப வீட்டுக் போ வேண்டி தான
வீட்டுக்கு அங்க சித்தப்பா இங்கதா இருக்குறாரு ப்ரூபில்ஸ்ல
ஓ
ப்ரூஃபில்ஸ்ல தா இருக்குறோ ச்ச அவர் எதா வந்தார்ன்னா வாங்கி தருவாரு
ஓஹோ அதனால வெயிட்டிங்ல இருக்
ஹ அதனால அப்டியே சுத்திட்டு இருக்குறோ தேர்டு ஃப்ளோர்ல நின்னுட்ருக்கறோ
ஆமா நீங்க இந்த ஜாப்ல ருக்கீங்கள என்ன
என்னது
சோன் ச்சீ சோனி ஃப்ரெண்டு அந்த ஜாப்ல நீங்க ருக்கீங்லான் கே குறே
ஆ இருக்குறே இருக்குறே அவரு கோகுல்ன்ன எனக்கு த சொந்தக்காரங்க தா
ஓகே நேம் மென்ஷன் பண்ண கூடாதுல்ல
ஆமா மென்ஷன் பண்ணக் கூடாது டக்குன்னு கேட்டோன்னே சொல்லிட்டே
எப்டி தானோ
அப்றம் உங்ளுக்
ஆ அப்றம் இன்னைக்கு உங்குளுக்கு நாள்லா எப்டி போச்சு
ஏதோ போச்சு காலைல டியூட்டி போனோ ஹாஸ்பிட்டல் க்கு அது முடிச்ட்டு டு வெல் தேட்டி பஸ் க்கு மறுடி காலேஜ் வந்துட்டு காலேஜ்ல ரெண்டு மண் நேரொ ஓட்டிட்டு அப்றம் அவ்ள தா முடிஞ்ச்சு இப்பதா வீட்டுக் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தே இல்ல முடில
எந்த காலேஜு
அது சொல்லலாமா
செரி வேண்டா விடுங்க
உஹ
ந
நேம் ப்ளேஷூ எந்த டீட்டைல் ஷூ சொல்ல கூடாதுன் ரூல்ஸ்ருக்கு தெரியுமா தெரியாதா
தெரியு நா என்ன இப்ப ஆறு கால் தா நா பேசிருக்குறே அதுக்கு மேல நா யாரு கிட் இப்டி பேசவே இல்ல
ஓ இது ம் ம் ம் அ செரி நா அத நா நார்மல் கால்ல நா கேட்டுக்குற
ஆ ஓகே ஓகே
ரெக்கமண்ட் பண்ணாங்க ஒருத்தங்க ஒங்க கூட பேச சொல்லி
ஆ ஆ
ஆ அப்றம் லவ்வல்லா இருக்கா
ஆஹ்ஹ அதெல்லா இல்ல அதெல்லா இல்ல
சிங்லா
ஆமாம் இருந்ததே போயிடுச்சு
புட்டுக்குச்சா
ஆஹ் அது பெரிய கத
ஆஹ் சொல்லுங்க கேட்போ
அது சோ அதை எதுக்கு அதை ஞாபப்படுத்திட்டு அப்புறம் அங்க நிறைய என்னன்னமோ வரும் ஹ
இருக்கும் போலையே நெறைய அடி வாங்கின மாதிரி தெரியுது
ஆமா ரொம்ப அடி வாங்கிட்டேன்
உம்
இத்தனைக்கு அவ என் அத்த பொண்ணுதான்
அஹஹா அப்புறம் என்ன ஃபே ஃபியூசர்ல பேசி ஓகே பண்ணிக்க வேண்டிதானே
நாங்க பேசி ஓகேல்லாம் பண்ணியாச்சு அவ்வளேதான் வந்து சொன்னது கோயில் பங்க்ஷன் டைம்லேல்லா அவள் வந்து சொன்னா என் தங்கச்சிங்கள வுட்டு என்கிட்ட சொன்னா அப் புறோம் நான் வேண்டாம் இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி வுட்டு ஒரு வாரம் கழிச்சு செரி நானும் ஓகே சொன்னேன் அப்புறோ ஓகே சொன்னக்கு அப்புறோம் ஒரு வருஷம் நல்லா ஓடிட்டு இருந்தது
அஹ்
கரெக்டா நான் பாலக்காடுல எங்க பாட்டி வீட்டுல இருக்கு போதே ஒரு ப காலையிலன்னமோ ஸ்டோரி ஏதோ போட்டிருக்கா அது என்ன ஸ்டோரினா அது அவனும் அவளோட எக்ஸ் இருக்கிற மாரி
ரைட்டு போச்சா
ஆமா அது போச்சு அவ்ளோதான் அன்னைக்கே புடிச்சு நல்லா புடிச்சு திட்டி வுட்டு எதுக்கு போட்டோ எல்லாம் எடுத்த நான் இந்த மாரி போட்ட எடுத்தா நீ ஒத்துக்குவியா இல்ல நீ அந்த பொண்ணுக்கு கூடயே போய்கோ அப்டின்னு சொல்லியிருப்பேன் அப்டின்னா
சேர் ஒரே நிமிஷம் எனக்கு கால் வருத் து நான் அத முடிச்சட்டு உங்களுக்கு கால் பண்ணவா
ஹா